ஹலோ சார் சொல்லுங்க சார் நல்லா இருக்கீங்களா
ஹாய்ங்க நல்லா இருக்கே எப்டிருக்கீங்க
ம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங்க வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க சார் நீங்க நல்லா இருக்கீங்களா உங்க வீட்டுல எல்லா நல்லாருங்களா ம் ம் சாப்ட்டிங்களா சார் ம் ஹவுஸ் ஒய்ஃப் ஆ ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தா
ஓகே ஓகே அப்றோங்க வீட்டில யாரெல்லா இருக்காங்க
நானு ஹஸ்பண்ட் மட்டு தா இருக்கோ வேற யாரு இல்ல கொழந்தைங்கல்லா இல்ல இன்னு
சேரிங்க சேரிங்க
நீங்க மேரிடா அன்மரிடா சார் சேரி சேரி சேரி கொழந்தைங்கல்லா இரு
ஆ இருக்கு ஒரு பாப்பா இருக்குங்க
சேரிங்க சேரிங்க சேரிங்க ம் இப்ப ரீசண்ட்டா ஆ ஏதாவ் ஃபங்க்ஷனுக்கு ஏதாவ்து போனீங்களா
ரீசன்டா ஆமாங்க நேத்து போய்ட்டு வந்தோ ரிலேஷன் மேரேஜ்ஜி ஒண்ணு சரி ஃப்ரெண்டு கூட எல்லா சேந்து போய்ட்டு தா வந்தோ நாங்க
நல்லா இருந்துச்சா ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சா
இல்ல நல்லா கிராண்டா தா பண்ணியிருந்தாங்க இத்போல
ம் என்னா பங்க்ஷன் மேரேஜ்
ஆமா ஆமாங்க மேரேஜ் ரிசப்ஷன் இன்னைக்கி மார்னிங் மேரேஜ் இருந்தது போக முடியல சேரி அதனால நேத்தே நாங்க போயிட்டு வந்துட்டோ
சேரி சேரி சேரிங்க
சேரிங்க எப்டி உங்க ஊர் சைடு் எல்லா எப்டி எல்லா செழிப்ப நல்லா இருக்கிங்ளா
ம் நல்லா இருக்குங்க எல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ம் க்ளைமேட் எப்டி இருக்கு உங்க ஊர் நல்லா இருக்கா வெயிலா மழையா
இல்லைங்க நார்மலா தா இருக்குது அந்த அளவுக்கு வெயிலுன் சொல்ல முடியாது மழையு இல்ல
ஆ ஆ அதே மாரிதா இங்கயு இருக்கு அதே மாரிதா பிரதர் ம் ம் ம்
போன வாரோ எல்லாமே கொஞ்சோ மழையா தா இருந்தது ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்
ஆமா ஆனா இங்க
ஆமா ஆமா ஓரளவுக்கு வந்திருக்கு மழை
ஆ இப்ப கொஞ்சம் மழ விட்டிருக்கு
ஆ ஆ
கொஞ்சோ வெயில் இருக்கு இப்ப கூலிங்காவு இருக்கு வெயிலாவு இருக்கு இப்ப உங்களுக்கு இப் இப்ப கிளைமேட் வந்து இப்ப ஆயிருக்கு தெரியுதா டிஃப்ரன்ஸ் தெரிதா ஆ ஏதோ ஒரு சீசன் வந்து இப்ப சேஞ்ச் ஆயிருக்கு
ஆமாங்க எப் எப்பயுமே அந்த இந்த காலநிலை எல்லாமே ஃபஸ்ட் மாரில்லா இல்ல எல்லாமே அந்தந்த பருவநிலைக்கு ஏத்த மாரி இல்ல அந்த பருவநிலைக்கு ஏத்த மாரி மழையு இல்ல அந்த வெயிலு அந்தளவுக்கு இல்ல
இப்ப ஜூன் ஜூலைல எல்லா வந்து அவ்ளவா மழ வராதுல்ல உங்களுக்கு பாத்திருக்கீங்ளா ம் ம் இப்ப மழ வருது ஏன்னா ஏதோ ஒரு ம் ம் சொல்லுங்க சொல்லுங்க செ
ஒரு ரெண்டு வருஷமாவே அந்த மே மாச சோ கூட பாருங்க அந்த அளவுக்கு வெயில் இல்ல மழ தா அதிகமா இருக்கு
ம் வெயில் அவ்வளவா இல்ல இந் தடாவ மே மாசோ கூட ஆ இப் இப்ப ஏதோ ஒரு சீசன் இது சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க ஏதோ ஒரு எடத்துல அ எனக் மறந்து போச்சி டாக்குனு ஞாபகோ இல்ல அங்க எது இருக்கருதுனால நமக்கு வந்து இப்ப மழ வந்துகிட்டு இருக்கு இன்னு போக போக வெயில் தாக்கோ அதிகமாகு இனிமே தாக் அதிகமாகு அப்டின்றாங்க
கண்டிப்பா கண்டிப்பா அந்த எல்நினு அப்டின் சொல்லிட்டு நெறைய மாவட்டங்களுக்கு வந்து எச்சரிக்க குடுத்துருக்காங்க அது வந்து கடல் மட்ட இதுல வந்து ஒரு உயர்மட்ட ட்ட வெப்ப அலை வந்து அதிகமாகுங்லி அதனால ஒரு பதிமூணு மாவட்டங்களுக்கு வந்துட்டு எச்சரிப்பு குடுத்துருக்காங்க
ஆமாங்கோ
ஆ அதனால வந்து அதிகமா வெயிலு அடிக்கு ஒரு சில எடத்துல கனத்த மழையு வருன்னு சொல்லிருக்
ஆமா ஆனா வெயில் தா அதிகமா இருக்குன் இருக்காங்க என்ன செய்றதுன்னு தொர்ல பயமா இருக்குன்னு எல்லாமே மாறி மாறி வருது நமக்கு அதனால என்ன செய்றதுன்னு தெரியில ம்
உண்மைதா உண்மதாங்க இந்த மாரி மழ எவ்ளோ வந்தாலு கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலா ஆனா வொயில் வந்து தாக்கோ வீட்டுக்குள்ளயு இருக்கு நமக்கு ஆமா ஆமா உண்மைதா
ம் மழ வந்தா கூட வீட்டுக்குள்ள இருந்துக்கிலா
கண்டிப்பா
சா வெளிலயும் போக முடியாது வீட்லயும் இருக்க முடியாது ரொம்ப கஷ்டத்த அனுபவிக்கணும் ம்
நா அத விட வெயிலுனாவே நைட் டைம்ல ஃபுல்லா வெ க்கையா இருக்கும் பாத்தீங்களா ம் ம் அந்த இது நம
கிராமங்கள்லா நம் மாடியில போய் நல்ல போ காத்த அடிக்கும் ஜூலை மாசம் காத் வந்து அடிக்கிறதுனால மாடியில படுத்துருவன் நல்லா கூல் காத்து வரும் இப்ப நம்ம ச சில சிட்டில இருந்தாங்கன்னா மாடி ல்லாம் போக முடியாது அப்றோ மாடி மாடி வீடு கட்டிருப்பாங்க அதனால அந்த மாரி அதுவிட்ட ரொம்ப கஷ்டமாதா இருக்கும்
ம்
ஏசி இருக்கவங்க பிரச்சனை கிடையாது என்னாலு இய ற்கை காத்து வாங்குற மாரி வராது நமக்கு ம் ம் ம் உங்க ஊர்ல காத்து இப்ப பலமா
ஆ நைட் டைம்ல காத்து நல்லாதா வருது எங்க ஏரியா சு த்தியுமே கொஞ்சோ இயற்கை சூழல் தா
ஆ
அதனால எந்த பிரச்சனையும் இல்ல நைட் டைம்ல ஒரு சில நேரத்துலா நறைய குளிர் எடுக்குது
ஆ ஆமா இப்ப ஓரளவுக்கு ரொம்பல்லா வேர்க்கல ஓரளவு க்கு கூலிங்கா தா இருக்கு
ம் ம் ம் அப்றோங்க பிரதர் என்ன பண்றாரு
பிரதர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆ ம் ம் ம் அதனால பிசினஸ் ஏதோ ஓரளவுக்கு போகுது சார் போதுங் பிரதர் ம் ம் ம் நீங்க என்னா பிரதர் ஒர்க் பண்றீங்க
நாங்க இந்த எஜுகேஷ்னல் சைடுல இருக்கோ சிஸ்டர்
ஆ சரிங்க சரிங்கப்பா சரிங்கப்பா எஜ் எஜுகேஷ் ம் ம் நீங்க ஓரளவுக்கு அப்ப நல்லா என்ன படிச்சிருக்கீங்க
நா வந்துட்டு பி எட் தா முடிச்சேன்
ச சரிங்க தோழர் ம்
அது இன்னும் பர்மென்ட் ஆகல
செரி செரி செரி டெம்பரரியா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அ பர்மனெண்டா கடைக்கும் கடைக்கும் கவலப்படாதீங்க எல்லாரும் ம் எல்லாருமே அததா எதிர்பாத்துட்டு இருக்கோம் கவர்மெண்ட்ல கடைக்கும் கடைக்கும் ம் ம் கடைக்கும் பிரதர் கவலப்படாதீங்க கடைக்கும் ம் ம் ம் நீங்க அம்மா அப்பா எல்லா கூட இருக்காங்களா
ஆ இருக்காங்க இருக்காங்க ஜாயிண்ட் ஃபேமிலி தாங்க
செரி சார்
ஃபேமிலி தா அப்பா வேல செய்றாரு வெளில பிஸ்னஸ் பண்றாரு அவரும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தா ஒய்ஃபும் வீட்ல தா இருக்காங்க டைலரிங் அந்த ஒர் பண்ணிட்டு இருக்காங்க
செரி செரி செரி ஆம்மா ஏதாது ஒரு தொழில் கத்துக்கிட்டா நல்லது தானே ஏதாது தொழில் பண்ணி திருந்தா நமக்கு எதாவது யூஸா இருக் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறது
இப் இப்போ இருக்க காலத்துல எல்லாமே நம்ப எதாவ் ஒருத்தர் ஒரு வேலைக்கு போனா மட்டுந்தாங்க
ஆமா ரெண்டு பேருமே பண்ணணு ரெண்டு பேருமே வேலைக்கு போனாதா பிள்ளைங்கள வந்து இது பண்ண முடியு நம்மளுடைய இது தேவைக ள்லா இது கபண்ணிக்க முடியு எந்த ப்ரெச்சனயு இல்லாம லைஃப் போயக்கிட்ருக் ம் ஒரு ஆள் சம்பளோ வாங்குனா அது வந்து பத்தாது
கண்டிப்பாங்க அதுவு‌ நம்மல்லா ரென்டட் ஹவுஸ்ல இருக்றவனால ஒண்ணுமே அந்த வாங்குற சம்பளோ எல்லா வாடகைக்கே போய்ட்ச்சுன்னா ம் நம்ம அப்புறோ என்ன நம்ம சேத்து வெக்கிறது
ஒரு வேஸ்ட்டுதா ரெண்டடட் ஹவுஸுலெல்லா இருக்குறது ரொம்ப கஷ்டந்தா நாங்களு ரென்டடுதா இருக்கிறோ சோ அதனால்தா நானு சொல்றே ம் நம் வாடகை குடுத்து நம்ம ஒரு ஒரு வீடு கட்டணம்னா கூட நம்ம அந்த லோன் காசு இந்த வாடகை காச கட் ற மாரி கூட லோன் கட்டலா ஆமா அ அந்த மாரி சான்ஸ் கெடச்சா அந்த மாரி கூட பண்ணுங்க
அ நாங்கில்ல அதுக்குதா ட்ரை பண்ணிட்ருக்கோ அட்லீஸ்ட் ஒரு எடமாவ்து வாங்கி போடலானுதா ட்ரை பண்ணிட்டுதா இருக்கு
அ அ
ம்
சரிங்க ப்ரெதர் வாங்கி போடுங்க நல்ல ரெண்டு பேருமே நல்லா வேலைக்கு போங்க நல்லா ச அவுங்களுக்கு எதாவ்து வேலைக்கு அனுப்புங்க வேலைக்குலா அனுப்பாமலா இருக்காதீங்க ஒரு சிலர் அனுப்ப மாட்டாங்க
இல்ல இப்போதைக்கு அவுங்க டைலரிங் எல்லா அது பண்ணிட்ருக்காங்க வீட்ல பக்கத்துல எல்லா கொஞ்சம் ப்ளவ்சஸ் எல்லா ஸ்டிச் பண்றது இது பண்ட்ருக்காங்க செரி அதுலியே அவுங்களுக்கு ஆர்வோ வந்துச்சுன்னா அந்த ஆரி ஒர்க்கு அந்த மாரி எல்லா கொஞ்சோ கத்து குடுத்தர்லா அப்டின்ட்டுதா ஆமா செரி மத்தவங் வெளில போனாகூட எதா அவுங் குடுக்குறது எதா கொஞ்சோ சிரமப்படனு அது வீட் ட்லே ஒரு கைத்தொழில் கத்துக்கிட்டாங்னா நம்ம நேர நெனச்ச நேரத்துல பண்ணிக்கிலா இல்லைங்ளா
ஆமா ஆமா இப்ப ப்ளவுஸுக்குல்லா நல்ல காசு வாங்குறாங்க ஆரி ஒர்க்கு எம்ப்ராய்டிங்லா கத்துக்க சொல்லுங்க கத்துக்கிட்டாங்கனா அவுங்களுக்கு இன்னு நெறைய யேன் பண்ணுறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு
ஆமாங்க இந்த ப்ரைடல் சீசன்லதா கொஞ்சோ நறைய யேன் பண்றாங்க இங்க இருக் குற சுத்தியிமே இல்ல இங்க இவங்க உன்னு ஸ்டாட் பண்ல அக்கம் பக்கத்துல இருக்றவங்ள சொல்றே நா ஆமா அதனால செரி செரி அத கொஞ்ச கத்து குடுத்துட்டா அத அவுங்
ஆமாங் ப்ரெதர் ஆ அதயு அதுக் கூடோ கொஞ்சோ க்ளாஸ் போ சொல்லுங்க ஒன்னியரோ எதோன் நெனைக்கிறே அது க்ளாஸ்க்கு போய்ட்டாங்கனா சிக்ஸ் மந்து கோஸ் ஆ அ அதுல எனக் அவ்ளோவா தெரியல ம் ம் ம்
செரி அதா அப்றமா கத்து குடுத்த பின்னாடி செரி அவுங்ளு அந்த வேலய பாத் தாங்கனா அது ஒரு சம்ப்ளோ வரோ இல்லைங்களா
ஆமா அதே ஆமா இப்ப நெறய அதுலே ந ப ப ரே பே மேரேஜுனாலே அந்த இது இருக் கண்டிப்பா மேக்கப் இருக்கு இல்லாமலா இருக்கவே இருக்காது அதுமே நல்ல நல்ல வருமானந்தா அது அதுல காசு வாங்குறாங்கல்ல மினிமம் சார்ஜே ஃபை தௌசண் சிக்ஸ் தௌசண் டென் தௌசண் தா மினிமமே அவுங்க சிம்புளா பண்ணால் டென் தௌசண் தா அதுக்கு மேலதா அத் திகமானா பண்றாங்க
மா மா மா
ம்
அந்தந்த ஏ பொறுத்து அவ்ங்க காசு வாங்குனா அதுகேத்த மாரி வாங்குறாங்க
ஆமா ஆமா ஆமா ஆமா ம் அதனால நீங்க இதுலய் கூட ச ஆ கத்துக்க சொல்லி ஆ கத்துக்க சொல்லுங்க ஆரி ஒர்க் பிளவுஸு எல்லா போட சொல்லுங்க
ம் ம்
பொண்ணுக்கு எத்தன வயசுங் ப்ரதர் ஆகுது
இப்போ தா ரெண்டு வயசுங்க
ரெண்டு வய்ஸ் தா ஆகுதா செர் செர் சேட்டைலா ரொம்ப பண்ணுவாள் சேட்ட ம் ஆ சேட்ட பண்ணாதா நல்லாருக்கு அமைதியா இருந்தா நல்லாவேருக்காது நமக்கு பொழுது போகாது
கண்டிபா உண்மதா
ம் சேட்ட செய்யணு அத நம்ம பாக்கணு ரசிக்கணு அதுக்குதானே நம்ம இரு
ஒரு சில நேரத்துல ரசிக்ற மார்தாருக்கு ஒரு சிலது நம்பளையு மீறி ஒரு கோவோ வந்துருது
அதுது ஒன்னு செய்ய முடியாது ஏன்னா அந்தளவுக்கு கொழந்தைங்க நடந்துக்வாங்க ம் ம்
அது நம்ம தனியாருந்தா பரவால்ல பக்கத்லலா பச ங்ளு இருக்காங்க சேந் அவங்ளோட சேந்து உன்னு வால்த்தனோ அதிகமா இருக்கு
ஆ அப்டியா ம் ஆமா பசங்ளோட சேந்துட்டாலே வால் அதிகமா வந்ரு
கண்டிப்பா
ம் சின்ன கொழந்தைங்க தானே இப்ப இப்பதா சேட்ட செய்வாங்க பெருசாய்ட்டாங்கன்னா அவ்ங்க அவ்ங்களா அமைதிய இப்பயெல்லா பிள்ளைங்கல்லா வளந்துட்டாங்னா ரொம்ப அமைதி டாங்க மொபைல் வந்துருது ப்ரைவேசிய தேடிர்றாங்க போய் ஃபோன பாத்துட் ஒக் காந்துர்றாங்க அத்னால வந்து இப்ப சேட்ட செய்றது நல்லதா சேட்ட செய்ய
நம்மளே ஒரு சில நேரத்துல ரொம்ப அடிக்ட் ஆய்றோ மொபைல்க்கு ஒக்காந்த ஒரு அஞ்சு நிம்ஷ பாக்லான் ஒகாந்தாவே அது அப்டியே ஒரு ஒன் அவர் ரெண்டு மண் நேர போய்டுதுங்க
அம்மா இப்ப நாங்களா அடுப்ல எதாவ் வச்சுட்டு வந்தோன்னா அப்டே மறந்துர்றோ வாட வந்ததுக்கப்ப தா போய் பாக்றோ ஐயோயோ சட் வச்ட்டு வந்தோமே கிச்சன்ல அப்டின்னு அந்த மாரிலா சு ந நடந்துருக்கு எங்களுக்கு ம் ம் ஆனா சின்ன கொழந்தைங்களு ஃபோன் மேக்சிமம் குடுக்காதீங்க குடுங்க எதாவ்து சாப்புட்றப்ப வ்ளாட்றதுக்கு எதா ரைம்ஸ் கத்துக்றதுக்கு அந்த மாரினா குடுங்க கத்துக்றக்கு ரெண்டுமே இருக்கு ஆ ஆ ஓகே ப்ரதர் ஓகே ப்ரதர்